ஆ என்ன பண்றிங்க
ஹலோ
கேக்குதாப்பா சொல்லுங்க ஹலோ அ கே கேக்குதுங்ளே ஆ நல்லா இருக்கே என்ன பண்றிங்க ஆ நல்லாருக்க
ஆ அ தோ கிள்
ஆ ஆ ஓகே ஓகே முத்து சொல்லுங்க என்ன பண்றிங்க
என்ன பண்ணிட்ருக்கிங்க தோ தம்பிக்கு
நா இப்பதா வொர்க்கலா முடிச்சிட்டு சேர் சேர் நா இப்பதா ம் ஒர்க்லா முடிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கே நீங்க தா ஏதாது பண்ணனு லன்ச் பிரிப்பேர் பண்ணனு ஒரு ட்வெல்வோ க்ளாக்காட்ட
ஆ சரிங்க ருபினி என்ன லன்ச் பண்ண போறிங்க
ஆ போய் மீனுதா வாங்கிட்டு வந்து ஏதாது பண்ணணு ஏனா இங்க வந்து புதன் கெழமையு ஆ ஞாயித்துக்கெழமையு மட்டுந்தா மீன் கொஞ்ச ஃப்ரெஷ்ஷா இருக்கு பசங்களு கொஞ்ச விரும்பி சாப்பிடுவாங்க அதனால இன்னைக்கு கொஞ்ச மீனு வாங்கிட்டு வந்து மதிய எதாவது செஞ்சு வெச்சா ஈவினிங் கொஞ்ச நல்லா சாப்பிடுவாங்கல
உம் எந்த மீன் ப பசங்க சாப்பிடுவாங்க என்ன மீன்லாம் குடுக்குறீங்க பசங்களுக்கு
நா இங்க இந்த சைடு சங்கரா மீன் ஏரிவவ்வா மோஸ்ட்லி வந்து சின்ன மீனாதா வாங்குறது ஏன்னா எங்கூர் சைடுல அந்த மரி சின்ன மீன் தா வரும் மயிலாடுதுறை சைட்லலாம் இங்கதா இந்த முள்ள இல்லாத மீனுன்னு வஞ்சுரம் எல்லாம் வாங்குறாங்க பட் அது எனக்கு அந்த அளவுக்கு அதுல டேஸ்ட் இருக்குங்கிற மாதிரி தோணல நம்புளுக்கு அந்த குட்டி குட்டி குட்டி மீன்லதா நல்லா டேஸ்ட்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு இது
ஆமா நமஸ் நம்ம சைடுல்ல சின்ன மீன் தா அதிகமா கெடைக்கும் அதுதா ருசியாவும் இருக்கும் ஆ பெரிய மீன்லாம் உள்ள சப்புன்னு இருக்கும் அதுல ஒன்னும் டேஸ்ட்டே இருக்காது
டேஸ்டே இருக்காது அதுதா மத்தி அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் ஆனா என்ன முள் அதிகமா
ஆமா முள்ள முள்ளு அதிகமா இருக்கிற மீன் தான் டேஸ்ட்டா இருக்கும் ஆஹ் எங்க நம்ம சைடுல வந்து அஹ் செங்கால மீன்ன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் வந்து சங்கரா மீன்ன்னு சொல்றாங்க
ஆமா அது கொஞ்ச வித்தியாசம இருக் இங்க வந்து வந்த புதுசுலல்லாம் எனக்கு அது என்னன்னு கூட தெரியல இப்ப அப்படியே பழகிட்டே இப்ப நா அங்க போய் நா சங்கரா மீன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டே அங்க உள்ளவங்களா வித்தியாசமா ப இருக்காங்க என்னடா பேச
ஆஹ
உம் மீன் குழம்பு நல்லா வப்பீங்களா ஆஹ் எப்படி மீன் மீன் கொழபு தக்க தக்காளி போடுவீங்களா
ஆஹ் தக்காளி நம்ம ஃபர்ஸ்ட் புளி ஊற வச்சு அத கரச்சி எடுத்துட்டு அதுலேயே தப் காளியும் மிளகாத்தூலு அப்புறம் உப்பு எல்லாம் போட்டு கரச்சு வச்சுட்டு நா கடாயில என்ன ஊத்தி நம்ம ஊர்லல்லாம் சொல்லுவோம்ல உம் வடவம் போட்டு தாளிப்பாங்க
ஆஹ் ஆமா ஆமா தெரியு ம்
அதனால சில டைம் நா வடமும் போட்டு தாளிப்பே அப்டி இல்லனா சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பாதி பாதி ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சு போட்டு கருவேப்பில பச்சை மிளகல்லாம் போட்டு வதக்கிட்டு தாளிச்சத ஊ எங்க அம்மா வீட்டு சைட்லல்லா என்ன பண்ணுவாங்க மீன்ல்லாம் போட்டதுக்கு அப்புறம் மாங்கா போடுவோம் மாங்கா தா கொஞ்ச இருக்கு மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும்ல்ல போட்டதுக்கு அப்றம் நா ஆஹ் தேங்கவு உம் பெருஞ்சீரகமும் அரச்சு ஊத்துவாங்க பட் நா இத நம்ம ஊர்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மீனு இங்க அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வரல அதனாலா நா தேங்கா ஆஹ் அரச்சி ஊத்துறதுல்ல நீங்க எப்டி பண்ணுவீங்க
ஆஹ் நா நாங்களும் அப்டிதா ஆனா நா எங்க அம்மா வந்து தக்காளி சேக்க மாட்டாங்க மீன் குழம்புல அது தக்காளி சேத்தா புளி குழம்பு மாரி ஃபீல் ஆயிடுது மீன் குழம்பு ஸ்பெஷலா இருக்க மாட்டுதுன்னு சொல்லிட்டு அஹ் சும்மா ஆஹ் எண்ணெய் ஊத்தி வெந்தியம் போட்டு சின்ன வெங்காயம் மட்டும் தான் போடுவே பெரிய வெங்காய போட மாட்டே போட்டு கருவேப்புல போட்டு அஹ் நீங்க சொல்ற மாரிதா புளி கரச் ச்சு எல்ல மிளகாத்தூள் போட்டு ஆஹ் நல்லா குதிக்க வை ஸ்ரீ மீனுக்குயம் ப்ஸ்ட் மாங்காவ எல்லா போட்டுருவே மாங்காவ போட்டு ரெண்டுக்கு குதிவந்தவன மாங்க தனியா எடுத்து அதுக்கு மீனை போட்டு டு மீனும் ரெண்டு கொதி வந்தனே அதோட மாங்கா போட்டு பண்ணிடுவே நானா வைக்கிறதா அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க அம்மாட்ட கேட்பேன் ஆனா அவங்க சொல்ற மாரி நா வெக்க மாட்டே எனக்கு எப்படிதோணுதோ அப்படி வப்ப
காய்கிறது கரட்டு தா சில பேர் காஸ் சில சின்ன வெங்காயம் இருக்குல்ல அத வந்து ஒன்ன சிக்கி அதுல போடுறாங்க எப்படின்னா இறக்க போறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அது ஒரு டேஸ்ட் புரா இருக்கு அப்படிங்கிறாங்க நானும் ஸ்டார்ட்டிங்
ந ஆஹ் நானு ட்ரை பண்ணியிருக்கே அது கோ கொழம்பு கரைக்கிறோல்ல புளி மொளகா தூள் போட்டு கரைக்கிறோல்ல அது அதோடய சின்ன வெங்காயத்த நசுக்கி அதோட சேத்து போட்டு கரைச்சி இப்ப வச்சிருக்கே ஒன் டைம் செஞ்சிருக்கே நல்லாதா இருக்கு நல்லாதா இருக்கு
ஆஹ் அ வேற எந்த மாரி செய்விங்க ஆ ட்ரை பண் ற
ஆஹ்ன்
வேற என்ன நீங்க ஸ்பெஷலா செய்வீங்க வீட்டுல எல்லாருக்கு புடிச்சது
அம் எனக்கு சமையல்னாவே ரொம்ப புடிக்கு நா ச விரும்பி செல்லுல பாத்து புதுசு புதுசா எதாது செய்யணுனு செஞ்சுகிட்டே இருப்ப ஓரளவு எல்லாமே நா செய்யறதுல் நல்லாத்தா இருக்கு நமக்கு தெரியுமில்ல நம்ம சாப்புடுவோம்ல பரவாயில்ல மாதிரிதா இருக்கும்.
ஆமா ஸ்டாட்டிங் நானு கொஞ்ச ஆ அது மார் பண்ணிட்ருந்த இப் இப்பல்லா கரெக்டா இருக்கு அதுலல்லா இன்ட்ரெ நீங்க அந்தமாரி எதாவது ஒன்னு ஸ்பெஷலா செஞ்சி எல்லாருக்கு புடிச்சிருந்துச்சி அத மாரி எதாது இருக்கா
ஆ ஸ்பெஷலா அ ஆ ரிஸ் திருப்பியா ஸ்பெஷலானா இல்ல நா ஃபோன பாத்துதா செய்வே எல்லாருமே எல்லாருமே சோ எல்லாத்தையுமே செய்யுறதுனால ஒண்ணு ஸ்பெஷல்னு எனக்கு தெர்ல நா இந்த பிரட் வெச்சு பசங்களுக்கு செஞ்சு தரது ஆ வந்து சா இப்ப ரீசண்ட்டா வந்து இந்த கேக்கு சாக்லேட் பிஸ்கட்ல அடிட் ஆய்ட்ட ஆ எல்லாமே அதுக்கானது எல்லாமே வாங்கி வெச்சுப்பே இந்த கொக்கோ பவுடரு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுட்ரு ராகி ராகி மாவு வாங்கி வெச்சிட்டு அ ரெண்டு மூணு டைம் ப தம்பிக் குக்கி குக்கிஸ் செஞ்சு குடுத்தே ராகில ஏ ஐடியா ஐஸ்கிரீம் செஞ்சு குடுத்தே அப்புற சாக்லேட் மோல்டு வாங்கி வச்சிருக்கே அதுல சாக்லேட் செஞ்சு தருவே ஆ குக்கர்ல கே ஆ குக்கர்ல கேக் ரெண்டு டைம் செஞ்சிருக்கே ரெண்டு மூணு டைம் செஞ்சிருக்கே கேக்கு ப்ரவுனி செஞ்சிருக்கே
ஓ ப்ரெளனி ரெஸ் அவுங்கள்ட்ட சொல்லுங்களே எனக்கு தெரியாது அதெலா நா ரொம்பஸ் செஞ்சது கிடையாது பேக்கிங் ஐட்டம்ஸ் செஞ்சதில்ல
ஆ ப்ரௌனி வந்து அ எப்டி அ ஃபஸ்ட்டு வந்து ஹனி நா ஹனிதா யூஸ் பண்ற ஹனி எப்போழுதுமே அவுங்க ஆஃபீஸ்ல வாங்கிட்டு வந்துருவாங்க ஆப் கேஜி அ வாங்கிட்டு வந்து தந்துருவாங்க அது ரொம்ப ஜீனிலா யூஸ் பண்ண மாட்ட
ஆ ஆ ஆ ஆ
அ அதே ஃபஸ்ட்டு ஹனிய போ ஹனி ஊத்தி அப்ற வந்து இந்த பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் எல்லாமே இந்த கொஞ்ச கொஞ்ச போட்டு அஹ் தயிர் கொஞ்ச ஊத்தி ஆஹ் நல்ல அத இது பண்ணிக்கணு கிண்டிக்கணு ஆஹ் வந்து அதுக்கப்புற பால் சேர்த்துக்கணு கொஞ்ச பாலு ஆஹ் இது மீ பவுடர் இருக்குல பால் பவுடர் வேணா கொஞ்ச சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் குடுக்கு பால் இல்லாட்டி பால் பவுடர் சேத்துக்கலா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஆஹ் போட்டு அஹ் ராகி மாவு அப்புற வந்து கொக்கோ பவுடருன்னு சொன்னனே அது வந்து அதுல ரெண்டு ஸ்பூன் நம்மை அதல்லா வந்து அளவுலா எனக்கு இப்ப சொல்ல தெர்ல நேர இருந்தா இப் அப்டி என்னன் சொல்வ ஆ அது நமக்கு தெரியு ஓரளவு நானே சும்மா என்ன கெஸ்ஸிங்லதா போடுவ கரெக்டாலா செய்ய மாட்ட அளந்துலா ஆ போட்டு எல்லாமே இது லைட்டா உப்பு கொஞ்ச போட்டுக்லா அந்த டேஸ்ட்டு குடுக்கு உப்பு போட்டு வென்னிலா எசன்ஸ் கொஞ்ச ஊத்திக்கணு ஆ ஊத்தி நல்லா அத மிக்சிங் மிக்சிங்லதா இருக் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்புற சாக்லேட் வந்து இந்த பிரா இந்த சாக் டார்க் சாக்லேட் இருக்கு அதுல கொஞ்ச இல்லாட்டி சாக்கோ சிப்ஸ்னு சொல்வாங்க ரவுண்ட் ரவுண்டா குட்டி குட்டியா இருக்கு அது மேரி வாங்கி வெச்சிப்பே அது வாங்கி அத கொஞ்ச அதுல போட்டு நல்லா கலந்து ம் கீழ ப பட்டர் பட்டர் மெயினு பட்டர் போட்டுக்கணு அந்த பச் ட்டு சொன்னனே சுகரு ஹனி போட்றோம்ல அதுக்கு முன்னாடியே பட்டர் பட்டர் போட்டுக்ணு ஆ எல்லா தி நல்லா மிக்ஸ் பண்ணி கேக் அந்த அந்த பாத்திரத்துல அடில பட் டர் தடவி இல்ல பட்டர் ஷீட் வச்சு அத ஊத்தி ஆ அதுக்கு முன்னாடியே தோச கல்லுல வச்சு நா கொஞ்சோ ஹீட் பண்ணி ஆ அதுல கொஞ்சோ உப் பு கொட்டி ஒரு ஸ்டாண்டு மாரி வச்சு குக்கர் வச்சிருவே கொஞ்சோ லைட்டா ஹீட் ஆன பிறகு இந்த பாத்தரத்த அது உள்ள குக்கர்ல வச் சி சும்மா விசில் எடுத்துட்டு மூடி போட்டு ஒரு டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் தேர்டி மினிட்ஸ் ஒரு கம்பி வச்சு கு த்தி பாத்து உள்ள எதும் ஒட்டலன்னா வெந்துருச்சு எடுத்து வச்சி சாப்பட வேண்டியதா நல்லாதா இருக்கு மேல வேணா நம்ம சாக்கோ சா ஊ த்திக்கலா சாக்லேட்ட மெல்ட் பண்ணி ஊத்திக்லா, சும்மா சாப்புட்றதுனாலு சாப்புட்லா
பட் நா ஒன் டைம் செய்யும்போது எனக்கு வந்து அந்த சால்ட் உள்ள போட்டுதா நம்ப மேல ஸ்டாண்ட் வச்சு வைப்போ எனக்கு அந்த சால்ட்ல உள்ள தயோடின் ஸ்மெல் வர மாரியே ஒரு பீல் ஆச்சு அந்த மாரி எல்லாம் உங்களுக்கு எதோ
ஆமமா எனக்கும் வந்துச்சு அது ஒரு மாதிரி இது வந்து பிரவுனிஷ் செய்யறப்ப அந்த ஸ்மெல் வரல சாதா கேக்கு செஞ்சேன் அப்ப வந்துச்சு ஒரு மாரி வித்தியாசமா இருந்தது அது ஸ்மெல்லு நானுமே தோச கல்லு ஸ்மெல்லா பா்த்த த்திரமா நீங்க கண்டுபிடி தெரியல சொல்லு போது நீங்க சொல்ற மாரி உப்பு
அது கல்லுப்பு போட்டா ஒரு வேல கரெக்டா இருக்குமோ என்மோ தெரியல நம்ம அயோடின் சால்ட்டுங்கிறதால அந்த ஸ்மெல்லு நம்மளுக்கு அப்டி இருக்கும் என்மோ தெரியல
ஆ ஆ நா அயோடின் சால்ட் தா போட்ட
ஆ ஆ நா தா அ மாரி ட்ரை பண்ணிதா ஒன் டைம் சுத்தமா என்னால ஸ்மெல்லே ஒத்துக்கல
ஆ ஆ ஆ ஓவன் வாங்கணும் காசு சேர்த் சேத்வச்சு வாங்கணும் நானும் பாக்குறேன் ஏதாவது அந்த காசு செலவாயிடுது ம் ஆமா ம் ம் ஆ ஆ செரிங்க செரிங்க ருபணி வச்சுட்டுமா ஆ ம் பாய் ம் பாய்